ஹலோ கேக்குதா ஆ
ஆ தடா காண்டிட்டு இருக்கோ
ம் மத்தியானோ சாப்டீங்ளா ஆ ஓகே முடிஞ்சிச்சி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னங்க
எந்த ஊரு ப்ரோ நீங்க
நா சென்னைதாங்க
ஓகே ப்ரோ
ம்
ம் நானு சென் நானு சென்னைதா ப்ரோ
ஓகே ஓகேங் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
பஸ்ல போயிட்டு இருக்கே ப்ரோ நீங்க
நா வீட்ல தாங்க இருக்கே
ஒகே ப்ரோ நா வந்து மூவி ரிலீஸ் போயிருந்தே
புரில
ஏதனா மூவி சொல்லுங்க ப்ரோ
மூவி மூவிஸ்லா நா ஜாஸ்தி பாக்குறது இல்லையே லாஸ்டா பாத்த படம்னு சொன்னா மோஸ்ட்லி தியேட்டர்லா போ மாட்டே வீட்லதா பாக்குறது தியேட்டர்ல போய் பாத்த படம்னா கோட்டு தா
ம்ம்
நீங்க என்ன மூவி பாத்தீங்க லாஸ்ட்டா
கிரைம் மூவிங்க சுரேந்தரன்
ம் ம்
அதுக்கப்பறம் ஒன்னு டூ
ம்
கேக்குதா ப்ரோ நா பேசு
ஆ ஆ கேக்குது கேக்குதுங்க
அதா ஒன் டூ ரெண்டு பாத்த ப்ரோ அதுக்கப்பறோ அவளதா
அவ்ளோதா
எதனா ட்ரிப் போனீங்களா ப்ரோ
ட்ரிப்பு ட்ரிப்புனு போன மாசோ தா போயிட்டு வந்தோப்பா போனோ இந்த ஊரு கொடைக்கானல் போனோ
ம்
நீங்க போயிருக்கீங்க அது நீங்க போனத இல்ல ஒரு ட்ரிபு கூட
இதுக்குனா போறோ
ஏ காலேஜ்ல ஸ்கூல்ல
ஸ்கூல்ல வந்து இது குயின்ஸ் லண்ட் கூட்னு போனாங்கோ
ஆ
அது பன்னெண்டு வாட்டி கூட்டுன்னு போனாங்க ப்ரோ
பன்னெண்டு வாட்டி கூட்னு போனிங்க ம் காலேஜ்ல
காலேஜ் இப்ப தா ப்ரோ ஃபஸ்ட் இயர்
ஃபஸ்ட் இயர் ஓகே இனிமே உங்களுக்கு வரு அந்த சான்ஸ்சு
வராது ப்ரோ என் காலேஜ் அந்த மாரி ப்ரோ
இல்லீயே எல்லா காலேஜ்லயு தான அதெல்லா இது பண்ணுவாங்க கவுர்மெண்ட் காலேஜா இருக்ட்டு பிரைவேட் காலேஜா இருக்கட்டு
உப்பி யாருக்காவது போவியா காலேஜ்க்கு
ம் ஃபேமிலியோட கூட போனதில்லையா எங்கயு
இல்ல ப்ரோ
ம் செரி செரி குயின்ஸ் லேண்ட் மட்டு போயிருக்கீங்க
போல நீங்க எத்தின் நாள் போனீங்க ப்ரோ
நாங்க ஒரு ரெண் நால் நாள் நால் நாள் நெனக்கிறேங்க நால் நாள் போயிட்டு வந்தோ
நால் நாள்ள போயிட் பாத்துட்டு வன்டியா
ஆ
எல்லாமேவா ப்ரோ
எல்லாமேனா அங்க என்னன்ன அவேலெபிளா இருக்கோ எல்லா பாத்தே அதுல வேற நாங்க டிராஃபிக்ல மாட்டிக்கிணோ ஒன் டே ஃபுல்லா ட்ரா பிக்லயே போயிடுச்சு எங்களுக்கு இப்ப ரீசெண்டா காட்னாங்கல டிவில கூட ரொம்ப டிராபிக்கா இருந்ததுனு ஒரு நாள் ஃபுல்லாவே நாங்க டிராஃபிக்லயே இருந்தோ காலேல் ல ஒம்போது மணிக்கு வண்டி எடுத்தது அந்த டிராஃ ஃபிக்லயே நைட்டு ஒம்போது பத்து மணி வரைக்கு நின்னுட்டு இருந்தோ நாங்க டிராஃபிக்ல மட்டு ஒன் டே ஆ ஒன் டே ஃபுல்லா டிராஃபிக்ல போயிடுச்சு மத்த மூண் நாள் போய் கொஞ்சோ சுத்திட்டு சுத்தி பாத்துட்டு வந்துட்டோ
செரிங்க ப்ரோ வேற எதுனா
நீங்க குயின்ஸ்லாண் தவிர்து வேற எங்க போயிருக்கீங்க
குயின்ஸ்லேண்டு மட்டுதா ப்ரோ போயிருக்கே
இல்ல எம்ஜிஎம் விஜிபி கிஷ்
அதலா எதுமே இல்ல ப்ரோ குயின்ஸ்லாண்டே பனண்டு வாட்டி போயிட்டே ப்ரோ
ஏ வி ஜி பி அத விட பக்கத்ததானே ஆ இல்ல வி ஜி பி இது அதோட பக்கோந்தா
அதுதாம் ப்ரோ நன்றி எல்லாம் பக்கத்ததா துள்ள வந்து அப்பக் அது மட்டுந்தா கொண்டு போவாங்க
ஆ
அது சேஃப்டி அப்றோ எல்லா சின்ன சின்னதா இருக்குனு அதுக்கு மட்டு கூட்டுனு போவாங்க ப்ரோ
சேரி சேரி நீங்க ஃபிரெண்ட்ஸோடலா போவ மாட்டீங்ளா
ஃப்ரெண்ட்ஸ்சு பிளான் போட்னேதா இப்பாங்க ப்ரோ போவ் வட்டாங்க
அதுவு பிளான் போட்டுடே இருப்பீங்ளா
போவ்மாட்டோ கட்சி வரைக்கு
ம் இப்ப எங்க பிளான் போட்ருக்கீங்க
அது கொடைக்கானல்தா ப்ரோ மூனாரு அப்டியே போயிட்டு சுத்திட்டு வர்னு
ம் போட்டுடே இருந்தா எப்டி பிளானு போக வேண்டியதா ஒரு நாளைக்கி
அதுதாம் ப்ரோ போலான் நின்னுவாங்க அன்னைக்கு டேட் வந்தனு கெளம்பிடுவோ ஆனா எவனாச்சி ஒருத்தே வராம இந்துருவா
ஆ அவன விட்டுட்டு போயின்னு நீங்க ஆமா அந்த லைவ் அந்த டைம்ல லாஸ்டா ஒருத்தரு மாட்டுவாங்ளே யாராவது அவுங்கள புடிச்சு போட்ற வேண்டியதா உள்ள
லாஸ்ட் டைம்ல அவ்ளோ காசு ரெடி பண்ண முடியாதாம் ப்ரோ
ம் சேரி சேரிங்
அதனால அப்டியே கேன்சல் ஆயிடு நீயே போ டோர் நானு
ம் ம் ம் சேரி சேரி நீங்க பா பார்ட் டைமா எங்கனா ஜாப் பண்றீங்ளா
இல்ல ப்ரோ இது மட்டுந்தா
ஏ
வேற எதுவு இல்ல ப்ரோ கேட்ரிங் மால்
ம் போவீங்ளா வேற எங் கியு இதெல்லா போமாட்டீங்ளா இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மேரிலா
அந்த மேரிதா எதா வுழுவு
ஆ
எனக்கு பேசிக்காவே பைக் ஓட்ட தெரியாது ப்ரோ
ஓ அப்டியா ஏ கத்துக்லியா
ஓட்டத் தெரியும் ப்ரோ ஆனா எங்கப்பா குடுக்க மாட்டாரு
ஆனா ஓட்டத் தெரியு
ஆ
ஆ வாங்க வேண்டியதா நீங்கதா வாங்கணு
அவ்ளோ காசுகு நா இந்தா நா ஏம் போய் எங்க அப்பாகிட்ட கேக்க போறே
இல்ல இல்ல நீங்க சம்பாரிச்சு வாங்கணு இந்த மாரிதா எதனாப் பார்ட் டைமா ஜாப் பண்ணி வேற எங்கனா காலேஜ்தா முடிஞ்சிருல ஒங்களுக் க்கு ரெண்டு மணி வரைக்கு முடிஞ்சிடுல ஈவினிங் காலேஜூ
ஈவினிங் காலேஜ்தா ப்ரோ
ஈவினிங் காலேஜ்தா அப்ப மார்னிங்லா ப்ரீயாதானே இருப்பீங்க
இல்ல ப்ரோ வீட்ல போயிட்டு வர டிராவலிங் கரெக்டாருக்கும் ப்ரோ
ஓ டிராவல்டைம்ல கரெக்டா இருக்குன் சொல்றீங்களா அங்யாவது அப்ப காலேஜ் பக்கத்துல வீடு போய்ட்னு
ஆ ஹாஸ்டலருந்து தங்கி
ஆ அந்த மாரி பொண்ணு அப்படி பண்ணா கூட நீங்க சம்பாதிக்கிறது ஹாஸ்டலுக்கு சாப்பாடு கட்டி கரெக்டா ஆயிடு உங்களுக்கு
ஆமா பா அதனால வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே கரெக்டாருக்கு
ம் ம் செரி செரி இப்பதான ஃபர்ஸ்ட் இயரே போறீங்க
இல்ல ப்ரோ ஃபர்ஸ்ட் இயர் முடிய போது ரெண்டு மந்த்ல
ஆ ஓகே ஓகே இப்போ செகண்ட் இயர்ரு போயிருக்கீங்களா
ம் ஆமா ப்ரோ
ஓகே ஓகே
நீங்க ப்ரோ
நா வீட்லதான்பா இருக்க
மாடிக்கு போய்டியா ப்ரோ
இல்ல இல்ல ஹவுஸ் வைஃப் தா
ஓ
ம் வேற இப்ப எங்க காலேஜ்லருந்து வீட்டுக்கு போய்ட்டு இருக்கீங்களா ஓகே ஓகே மத்தியான என்ன சாப்டீங்க
மதியான டயட் இருந்ச்சி ஆ
அதுக்கு மத்தியான சாப்டாமையா இருப்பாங்க
நா எது சொன்னாலு அத நம்புவீங்க
ஆ காலைல எதுவு சாப்ட மாட்டீங்ளா
காலைல மட்டு சாப்டுவ
காலைல என்ன சாப்டீங்க
காலைல இட்லி சாம்பார் சாப்ட்ட ப்ரோ பதினொரு மணிக்கா
ம்
அதுக்கப்பறோ வீட்டுக்கு போய்ட்டு தா ப்ரோ சாப்டணு
அது பசிக்காது உங்களுக்கு
அ கரெக்டாருக்கு ப்ரோ காலேஜ்ல சாப்டு போது
காலைல சாப்ட மாட்டீங்களா
ஆ டைமிங் கரெக்டாருக்கு ப்ரோ
இருந்தாலு உங்க காலேஜ் ரெண்டு மணிக்குதா ஆரம்பிக்கு ஓகே தான
ஒன்ரைலருந்து அஞ்சர வரைக்கு ப்ரோ
ஆ ஒன்ரைலருந்து அப்ப பசிக்காதா உங்களுக்கு காலைல சாப்பாடு சாப்ட
நம்ம ஆனா இங்க சைன் மேட்டாருக்கு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷ கூட பிரேக் இருக்காது
பிரேக்கே இல்லையா பிரேக் இல்லாம என்னங்க இது
அப்தா ப்ரோ காலைலருந்து வெயிலக்கா
ம் ரொம்ப ஸ்ட்ரிட் ஆன காலேஜோ ம் செரி செரி ஸ்கூல் லைஃப்ல்லா எப்டி முடிஞ்சுது
ஸ்கூல் லைஃப்பே ஜாலியா தான் பா வந்துது
ம் எது பெட்டெர்ன் சொல்லுவீங்க ஸ்கூலா காலேஜா
ஸ்கூல் தா ப்ரோ
ஸ்கூல் தான் கார்ண ஏன் அந்த மாரி சொல்றீங்க ஏன் அந்த மாரி சொல்றீங்க
காலேஜுல வந்து யாரையு நம்ப முடியல
ம் ம்
ஸ்கூல் லைபே கொண்டாடலானு தோணுது
ஏ அவ்ளோ அடி வாங்கிட்டீங்களா என்ன காலேஜ்ல
ஆமா ஓரளவு ஃபர்ஸ்ட் இயர்லயே அவ்ளோ அடி வாங்கிருக்கே
ஆம்
ஒன்னு மூணு வர்ஷோ எப்டி கடக்க போறேன் தெர்ல
ஓகே ஓகே அதல்லா பழகிடு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்களா அப்டிதா இருக்கு அதுக்கு அப் ப்றோ பழகிடு
மோசமா இருக்கு ப்ரோ டிஸ்கண்டினியூ பண்ணிடலான் தோணும் ப்ரோ
அந்த மாரிலா பண்ணாதீங்க படிப்புதா முக்கியோ நம்பளுக்கு ம்
எப்டியாச்சு பல்ல கட்சுன்னு மூணு இயர ஓட்டின்னு ப்ரோ
அவ்ளோதா நீங்க படிங்க படிக்க தான போறோ நம்ப யாரையு நம் நம்பி நம்ம இல்ல நம்பள நம்பிதா நம்ம இருக்கோ
அதுக்கு தா ப்ரோ படிக்கிறே இல்லாட்டி டிஸ்கன்டினியூ பண்ணி இருப்பே
டிஸ்கண்டினியூலா பண்ணாதீங்க அதுக்கப்பறோ லைப் வேஸ்ட் ஆயிடு படிச்சிடுங்க அவ்ளோதா படிப்பு இருந்தா நீங்க வேற எதுனன்னா
காலேஜு வேற எதுனா வேலக்கி
இப்ப உங்களுக்கு அந்த ஃபீஸெல்லா வேஸ்ட் ஆயிடு இல்லையா உங்களுக்கு
அது கரெக்ட்டுதா ப்ரோ
ம் ஏன்ன அந்த மாரி காலேஜு நல்லா நீங்க நீங்க தானே சூஸ் பண்ணியிருப்பீங்க காலேஜ் கூட
சண்ட வரு வீட்ல சேத்துவுட்டாங்க ப்ரோ
அதே எப்புடி நீங்க எப்புடி இப்ப இருக்க பசங்க அப்புடி இல்லையே நாங்க எங்க சேத்து விட்றோமோ அங்கதா சேரணு அப்டின்
அது மத்தவுங்க வீட்ல ப்ரோ எங்க வீட்ல வேற மாரி ப்ரோ அவுங்க சொல்றதுதா கேக்கணு இல்லனா காலேஜு போவாதன்றுவாங்க
ஓ அப்புடியா
ம் நல்ல சேந்துட்டு எனக்கு புடிக்கு அது எனக்கு புடிக்கு அந்த சப்ஜெக்ட்
ம் ஏ படிக்க வேண்டியது நீங்கதா உங்களுக்கு விருப்பமானதுதா நீங்க எடுக்க முடியும்
அதுதா ஃப்ரோ நானு கேட்ட நீ விருப் பமானது படுச்சுக்கோ ஆனா ஃபீஸ் கட்ட மாட்டன்னு சொல்லிட்டாங்க ப்ரோ
அந்த மாரில்லா தப்பு இல்லையா ஏன்னா படிக்க வேண்டியது நீங்க தா உங்களுக்கு எது ஈஸியோ அததா நீங்கப் படிக்க முடியு எதையு நம்போ ம்
புடிக்காதுன்னா எப்டி படிக்க முடியும் ப்ரோ
அததா சொல்றேங்க உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டோ அததா படிக்க முடியு நம்போ இன்ட்ரெஸ்ட் இல்லாதத படி படின்னா எப்டி படிக்க முடியும்
அதுதா சொன்னா எங்க வீட்ல புரிஞ்சுக்க மாட்டாங்க ப்ரோ
ம் ஹூம் செரி விடுங்க சேந்தாச்சு ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னு ஒரு ரெண்டு வருஷோந்தான அப்டியே போங்க ம் என்ன பண்றது சேந்தாச்சு இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது புடிக்கிதோ புடிக்கலையோ நீங்கதா படிக்கணு அத
உங்க காலேஜ் லைஃப் ப்ரோ உங்க காலேஜ் லைஃப் ப்ரோ
ஆ எங்க காலேஜ் லைஃப் எல்லா போச்சு அப்டியே ஆ அவ்ளோ எனக்கு இது இல்ல ஸ்கூல் லைஃப் தா மிஸ் பண்ண மாரி இருந்துது
எல்லாருக்கு ஸ்கூல் லைஃப் தா இப்பவு ஜாஸ்தியா இருக்கு
ஆ புரில
எல்லார்க்கு ஸ்கூல் லைஃப் தா ப்ரோ ஜாலியா
ஆ ஆமா ஆமா அது என்னனா போ ஃபஸ்டாண்டர்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோ இல்லையா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கூடே வருவாங்க அந்த மாரி இப்போ காலேஜ்லா அந்த மாரி இல்ல மூணு வருஷோ படிக்கிறாங்க அதுக்கப்புறோ எங்க போறாங்க ஏது போறாங்க எல்லா நம்பர்சு இருக்கு எல்லா காண்டக்ட்டுது இருக்கும் ஆனா யார்கிட்டயு பேச முடியாது அதுதா உண்ம
ஓ டென் மினிட்ஸ் கயிச்சு
ம்
டென் மினிட்ஸ் ஆய்ச்சு
ஓகே ஓகே பாத்துக்கோங்க பாய்
ம் பாய் ப்ரோ
ம்